ம்
வணக்கம் தோழி
தோழி நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேசலா தோழி
நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா தோழி
ஆ சாப்டாச்சு தோழி நீங்க ஆ நா வந்து சப் ப்பாத்தி சாப்பிட்டே தோழி இறச்சி செஞ்சோ தா ப்பாத்தி வச்சு சாப்ட தோழி நீங்க
சாப்பாடு அப்புறமேட்டுக்கு மு ட்ட க்ரேவி தோழி
சேரிங்க தோழி ரொம்ப சந்தோஷம் ம் நீங்க சமைக்கரதல்லா எப்புடி தோழி நீங்க ஸ்நாக்ஸ்லா வீட்லே செய்வீங்களா
ஆ செய்வ தோழி
எந்த மாரி ஸ்நாக்ஸ்கள் செய்வீங்க தோழி
மிச்சர் இந்த எப்டி சொல்றது அந்த மேகி பக்கெட் இருக்குல்லா தோழி
ஆமாமா
த்தீங்கனா கோதும கோதும மாவுலே ஒரு மேகி பாக்கெட் இருக்கு
ஆமா ஆமா தோழி இப்பல்லா விக்கிறாங்களே வீ மேகி அப்டின் சொல்லி ட்டு நீ வீட் நூடுல்ஸ்ன்ட்டு
ஆனா அதுக்கு ப்ராடக்ட்லா நம்பதா போட்டுக்குனு த்தாலெல்லா நம்பதா போட்டுக்கனு அதுல மசாலாலா நார்மல் நார்மல்க்குது
ஆமா
அது வந்து எடுத்துட்டு வந் து வாங்கிட்டு வந்து நொறுக்கி நொறுக்கி வச்சிங்க தோழி நொறுக்கிட்டு நம்ம எண்ணெய்ல போட்டு பொறிச்சோனா மிச்சர் மாரியே வரு
அப்பிடிங்களா புதுசா இருக்கே தோழி கேக்கவே
ஆமா தோழி நா யூஸ் பண்ணிருக்கே நானு மொபைல் பாத்துதா அத கத்துக்கிட்டே மிச்சரு மாரி வரு அதுல வந்து வேர்க கல்ல பருப்பு
ஆ அப்டே மிச்சர் மாரி சாப்ட வேண்டியதா முயற்சி செஞ்சி பாப்போ ம்
அதெல்லா கொட்டி ட்டு நமக்கு தேவையான மசாலா மெளகாத்தூளு மசாலா தூளு
ம் ஆமா ஆமா ஆ ஆ சேரிங்க சரிங்க தோழி கொஞ்ச ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் மாரி எதா செய்விங்களா தோழி இப்ப பிள்ளைங்களுக்கு கொழந்தை இருக் கு எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டர வயசுல ஆ லட்டு ஆ டேட்ஸ்ல்லா போட்டா தோழி
இப்ப பேருச்சம்பழம் இதெல்லா போட்டு லட்டு செய்வே தோழி கொழந்தைங்களுக்கு இட்லி ஊத்தி செஞ்சி குடுப்பே அப்புறோ வீட்டுக்கு பாத்தீங்கன்னா பூந்தி எல்லா போடுவே தோ
பூந்திப் கூடபோடுவீங்களா
கடல மாவு இருக்குல்ல அது கரச்சி போடுவ
ஆஹ அது எப்பிடி தோழி பண்ணுவீங்க
கடல மாவு மிக்ஸ் பண்ணிக்கணு தோழி
சேரிங்க
வரு வேணும்னா எல்லோகலர் சேர்த்துக்கலா கல் வேணானா இது இருக்கிறகல்
சேரிங்க தோழிஆ
ஒரு எப்படி சொல்றது ஓட்ட ஓட்டையா கரண்ட இருக்குல தோழி
ஆமா ஆமா தோழி ஜல்லிக்கிரண்டின்னு சொல்லுவாங்கலே அதானே ம்
மொனா
ஆமா ம் ம் ம் ம்
அ எனா நா சும்மா ஏதோ செய்வே அததா
ம் ஆ சேரி சேரி தோழி நம்ம அது கூட செஞ்சதில்ல தோழி தெரியாதல்லா ட்ரை இதுவே முயற்சியே பண்றதில்ல
கண்டிப்பா தோழி நா சும்மா பிள்ளைங்க இருக்கனால அது இது செஞ்சு
ஆமா ஆமா ம்
தே அந்த கரண்டில வந்து நம்ம ஊத்த ஊத்த என்ன ஆகு னா அந்த சொட் சொட்டா அந்த பூந்தி டைப்லேயே வர ஆரம்பச்சுகு
ஆ ஆ சேரிங்க
அப்புறோ மொருமொரு ஆனதுக்கு அப்புறோ எடு த்து ஒரு பிளேட்ல போட்டு இதே மாரிதா கடலை பருப்பு கள்ள பருப்பு கருவேப்பில போட்டு தளிச்சு இதுல கொட்டிணு லேசா வேணா பூண்டு போட்டுக்கலா ரெண்டு பல்லு
அப்பட வேண்டியதா
ஆமா போட்டுக்கிட்டு இதுலயே கறி மசாலா மிள காத்தூளு இத போட்டு பண்ணிக்கிட்டேன்
ஆ சரிங்க சரிங்க தோழி நா இனிப்பு தொழில் இனிப்பு பூந்தின்னு நினைச்ச தொழி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அப்புறந்தா புரிஞ்சிச்சு காரப்
காரம் ஆமா இனிப்பு நா செஞ்சதுல்ல அதிகமா பிள்ளைங்களுக் தரமாட் இந்த நட்ஸ் வகைகள்லா மட்டு உம் பு இருக்கிறதுனால அது கூட நா வே போட்டு எதுவுமே தர மாட்டே கே தோழி
உ நல்லதுதா தோழக இப்ப இருக்க பசங்கல்லா எங்க வெளில சாப்பிட்றது எல்லாமே சக்கர போட்டுதா இருக்கு நம்மல்லா வெள்ள சக்கரையே தர்றது இல்ல ஆகூட குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அது அ இது அவாய்ட் பண்றது தா வெளில எங்கன்னா போம்போது அந்த பிஸ்கெட்ல்லா சாப்பிடம் போதே நம்மளுக்கு பயமா இருக்கு ஏன்னா நறையா கேள்விப்படுறோ அதெலா எதோ ஆரோக்கியமான கடையாது
சொல்லி போனா நீங்க மில்க் பிஸ் கீற்று தல்ல தோழி அது மட்டு அ குவிட் பண்ணக்கர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தோலி
ஆமா ஆமா தோலி ஆமா
அது வந்து வெறுஸ் சுகர் தா இருக்கதுல எதுவுமே கடையாது ஆனா வந்து வ வச்சு அத சாப்பட்றது ரொம்ப நல்லதே கடையாது சக்கரை நோய்லா வந்துரு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க
த்து தோலி
அன் அந்த டேஸ்டெல்லா அவங்க பாத்துட்டாலே அவ்வளதா தொழி ஏன்னா நம்ம காலத்துல நம்மளா அததா சாப்ட்டோம்னு நனைக்கிற நம்ம இப்போ வரைக்குமே எனக்குலா அந்த ஒரு பிஸ்கெட் சாப்ட்டா எப்டி சொல்றது திருப்பியு எனக்கு சாப்புண்ணு போல இந்த வயசுலே நம்மளுக்கு தோணுது அதனாலே நம்ம பிள்ளைகள்ல கண்ணலலா அத காட்றது கடையாது அவங்களுக்கு அதே ஒரு என் ந்தா ஒரு ஒரு வாட்டி சாப்ட்டாங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கவரு நம்ம எங்க கடைக்கு கூட்டுபோனாலூ எங் ய்யுகூட அதெல்லா கண்லயே காட்றது கடையாது
கண்டிப்பா எங்க சின்ன பாப்பா பருக்கை எல்லாம் பெறக்கையிலேயே சக்கர நோய் இருக்கு சொன்னாங்க
அ அப்டிங்களா எப்டி தோழி அ
பாப்பா வயித்துல‌ இருக்கைல எனக்கு ஸ்வீட்டு நறையா சாப்புனும் போல எண்ணோ
ம் ம் ம் ம் ம் ம் ம்
சேத்து சாப்ட
அப்டி ம் அ‌ தண்ணில அம் ஆம்
அதா அந்த டேஸ்ட்ல மயங்கி சாப்டுற அதனால எ புள்ளைங்களுக்கு அப்டியா என்னன் தெரியாது ஆனா வந்து சிக்ஸ் டேஸ் அங்கயே இருந்து நானு அந்த புள்ளைக்கு அந்த சக்கர நோய் குணமானதுக்கு அப்புறந்தா வந்த
ஆ அப்டியா தோழி எனக்கு எனக் வந்து பாத்தீங்கன்னா பீப்பி இருஞ்சு தோழி நா மாசமா ஆரம்பிக்கும் போதுல இருந்தே எனக்கு பீப்பி இருந்துச்சு எனக்கு ஆறு வயிசு சிகிச்சை பண்ணிதா கொழந்தைய வெள்ல எடுத்தாங்க அதுவே பாத்தீங்கன்னா பீப்பி அதிகமா இருக்கு அது ஒரு கண்ட்ரோல்கே வரல அது மாரி போச்சுன்னா அது ஆப் ஆபத்தாயிடு அப்டின் சொல்ட்டு ஒம்பதா மாசோ மொதல் நாளே ஒம்பதா மாசோ ஒரு நாள் ரெண் நாள்யே எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்தாங்க தோழி அதா ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி ஒடம்பு இருக்குறதுனால அது சுகரு பீப்பி தைராய்ட் டுன் ஒருத்தரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி வந்து அந்த சேம் அந்த டெலிவரி டைம்ல ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டுறாங்க
கண்டிப்பா தோழி
ம் சேரிங்க தோழி
தோழி அதே மாரி வந்து கொந்தைங்களுக்கு வந்து அந்த மில்க் பிஸ்கெட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க
கண்டிப்பா ஆமா ஆமா தோழி ராகி பிஸ் கேட்தான் தோழி நா வாங்கி தர்றதே அப்ப பேக்ரில
ம் அந்த கோதும பிஸ்கெட் பாத்தீங்கன்னா நறையா ஃபேக்கு நல்லாப் பட்டையா இருக்கு பாருங்க அந்த கோ அதோட நேம் கூட எனக்கு வரல
நியூட்ரி சாய்ஸ் நல்லாருக் க்கு தோழி
ம் ஆமா ஆமாந்
நியூட்ரி சாய்ஸ் கொஞ்சோ நல்லா இருக் ரன் பாஸ் சொல்றாங்க கோதும போட்டது ம்
ட்டாலே வயிறு நம்பி ட்டோ அந்த மார் இருக்கு ஆனா அது கேட்டு வீட் அதிகமா இருக்காது
ஆ ஆ ஆ
நல்லா இருக்கு கோதும ஃபிளேவர் அப்பிடியே இருக்கு
ம் ம் ம்
ஆனா நம்ம இந்த குட் அது என்னா குட்லைட்டா
ம் குட் லைட் குட்டே இருக்கு நியூட்ரி லைட் இருக் க்கு
இப்ப அதுட பேர் கூட நேம் சரியா வரல எனக்
ஓகே செரி செரிங்க மேரி கோல்டு இருக்கு
கோல்
மஆ ஆமா ஆமா தோழி அத அதா நம்ம காலத்துல சாப் க்கறது இந்த மில்க்பிஸ்கேட்டு மேரி கோல்டு
அது மொதல்ல கோதும மாவே கெடைய
ஆமா ஆமா முன்னாடி நம்ம நா என்ன சின்ன வயசுலல்லா பாத்தீங்கன்னா பாட்டிங்களுக்கெல்லா அதுதா தோழி தருவாங்க ஏன்னா அதுல சுகர் இருக்காது அது கோதும அப்பிடின் சொல்லிட்டு
கண்டிப்பா தோழி எல்லாமே இப்ப பேக் தானே
எது உண்ம அதா சொல்றலே எது இது உண்ம எது து நெஜோ எது பொய்னே தெரியமாட்டன்து எதோ விளம்பரோ பண்றாங்க ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தா இப்ப எல்லாமே இப்ப நம்ப காலத்துல ஹார்லிக்ஸ் பூஸ்டு ஆ இது அதுனு காம்பிளான் அப்பில்லா குடிச்சோ தோழி
எவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு இப்பெல்லா பாத்தீங்கன்னா சாப்புட்டு பாருங்களே அதுல டேஸ்டே மாரி இருக்கு
நம்மளுக்கே இது புடிக மாடிது நம்மள இதண்டா சாப்ட்டு வளந் தோ அப்படின் தோணுது நம்ப இப்ப இப்ப எல்லாரு மீ நம்ம பிள்ளைங்களுக்காக இப்ப மால்ட்டுக்கு மாறிட்டாங்க தோழி அதே மாரி ஏபிசி மால்ட் டு இந்த மால்டு பீட்ரூட் மால்டு கேரட் மால்டன்னு ஏது ஏதோ மால்ட்டு விக்கிறாங்க இப்ப எல்லாருமே நம்ம மால்ட்டுக்கு மாறிட்டுவறோ கொஞ்ச கொஞ்சமா இப்போ இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லா பாத்தீங்கன்னா வெறு சர்கர தான்றாங்க இப்போ இந்த மால்ட்லதா சுகர் வெள்ள சர்க்கரைய அ இது பண்றதே இல சேக்கறதே இல்ல அப்படிங்கறாங்க நோ சுகர் நோ மைதா அப்படின்னு அதுல பிரிண்ட் பண்ணி வருது ஆனா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தா ஒரு அந்த மாரி இந்த மால்ட் விக்கிற ஒரு பிராண்டே சொல் றாங்க நாங்க வந்து நோ சுகர் நோ மைதான் போடுறோ நோ சுகர் நாங்க சுத்தமா வெள்ள சர்கரையே போட மாட்டோல்ல சக்கரனா எல்லா மே ஒண்ணுதா நாங்க நாட்டு சக்கர போட்டாலு ஒண்ணு தா பணங் கற்கண்டு போட்டாலு ஒண்ணுதான்ற மாரி அவங்க சொல்றாங்க சோ இப்ப எத நம்புறதுனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவங்க விளம்பரத்துக்காக எத வேணாலு போட்டு விட்டுறாங்க அத விளம்பரம் பண்றவங்களு உ பெரிய பெரிய நடிகர்களே அத பண்ணிறாங்க அதனால அவங்க மேல நம்பிக்க வச்சு நம்ம அந்த பொருள வாங்கிறோ அது அதா அடுத்தது நம்ம வீட்டுல இருந்து தயாரிக்கிறதாவே வீட்ல இருந்து தயாரிக்கிறது கூட ரொம்ப நாள் நல்லா இருக்க மாட்டேங்குது தோழி இப்ப நம்ம கடையில இருந்து வாங்குறது ஒரு மாச வரைக்கு நல்லா இருக்கு அது கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன போடுறாங்கலோ நமளுக்கு தெரியல ஆனா வீட்டுல செஞ்சு பாத்தோம்னா இப்ப ஏபிசி மால்ட்டோ சேரி இந்த பீட்ரூட் மால்ட்டோ சேரி நம்ம செஞ்சாலு அதன நாளு நாள் நல்லா இருக்கு தோழி அதுக்கப்புறம் பாத் தின்ன ஒரு மாரி சுன்னு ஒட்டிக்கிது ஆனா எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லா உண்மன்னு தெரியல தோழி
கண்டிப்பா எதையுமே நம்பி சாப்ட கூடாது தோழி முட்டையிலே என்னென்ன வந்துருச்சு தெரியுமா இப்பல்லா பிளாஸ்டிக் சொல்றாங்க அந்த மாரிலா முட்ட கமா
அதுதா இப்ப எது எது உண்ம எது பொய்யுனே தெரிய மாட்டேகு எத நம்புறது கண்ல பாக்குறத கூட நம்ப முடியல முன்னாடி கண்ணால பாக்குறத நம்பு அப்டின் சொல்வாங்க காதால கேக்றத நம்ம இப்ப எ எத வச்சு எத வச்சு ம் எதுவுமே சொல்லவே முடியல நம்ப பிள்ளைகள்தா ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுவாங்கன் நெனக்குறே நம்ம கூட ஒரு அளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு தா நம்ம சாப்ட்டுருப்போ அதுக்க அப்றோதா நம்ப இதாயிட்ட இப்ப பிள்ளைகள்ல்லா வளந்ததுல இருந்தே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடே கெடயாது
கண்டிப்பா தோழி தோழி நமக்கான டைம் முடிந்து விட்டது தோழி
ரொம்ப நன்றி தோழி நம்ம அடுத்ததுல பேசுவோட்டு